வணக்கம் தோழி
ஆ ஆ வீட்ல வந்து ஆ நல்லா இருக்கே தோழி இப்ப நம்மளோட
சொன்னா
இப்ப நம்ம எல்லா பேரு வீட்ல வந்து வேல பாக்குற பெண்கள பத்தி பேசுவோ அவங்களுக்கு வந்து ஆ
ம் ம்
அதாவது து கெடைக்க சலுகைகள் வந்து நல்லதா கெட்டதா அவ்ங்களுக்கு சலுகைகள்னு ஒன்னு கெடைக்குதா வீட்ல இருந்து வேல பாத்தாலு அவ்ங்களுக் சலுகைகள்னு ஒன்னு கெடைக்குதா இல்லையான்
சலுகைகள்னா வீட்டுக்குள்ள சொல்றீங்ளா வீட்டுக்கு
ஆ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வீட்லருந்து வேல பாக்குறோ அதுக் கான மதிப்பு அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லயா இல்ல எப்பையும் போலதா ரெகுலரா தா இது பண்றாங்ளா ஆண் கள் வந்து அப்டிதா இது பண்றாங்ளா அந்த மாரி இது தலைப்பு பத்தி பேசலாம் தோழி
எனக்கு வந்து இத பத்தி அனுப் பவம் இல்ல ஆனா நா கேள்விப்பட்ட வரைக்கு நா பேசுறேங் தோழி
செரிங்க தோழி நன்றி ஆ அதாவ்து நம்ம ஆ பெண்கள் வந்து நம்ம வீட்லருந்து சு சொயமா இருந்து சம்பாரிக்கணுனா வெளி ளில போய்தா வேல பாக்கணு கரெக்ட்டு தா ஆ சில காரணத்தினால வெளில போறத்துக்கு வாய்ப்புகள் கம்மி சூழ்நிலைகள் காரணமாக சில சூழ்நிலைகள் காரண காரண என்னன்னா ஆ கொழந்தைகள் இருப்பாங்க அவுங்கள பாத்துக்கணு வீட்ட பாத்துக்கணு அப்றோ வீட்டையு பாத் துக்கணு எல்லாமே இருக்கு எல்லாத்தையு பாத்துட்டு நம்ம வெளில போறதுன்றது கொஞ்ச கஷ்ட அந்த ஒரு சூழ்நிலைக்காக தா வீட்லருந்து பாக்குறாங்க ஆனா அதுக்குன் றது அதுக்காக பெரிய அளவில் அவ்ங்க எதிர்பாக்கிற அளவு வருமானம் வல் வர்ல அந்ததுக்கு மதிப்புன்றது ஒரு கம்மியாதா இருக்கு வெளில போய் வே பாக்கறத்துக்கு இங்கெருந்து பாக்கறத்துக்குன்ற க்கு ரெண்டு விதமான ரெண்டு விதமான வேறுபாடு ஒன்ல இருக்கு எ நம்பிக்கையான நம்பிக் கையான ஒரு எடத்துல இருந்து வருமானம் வர்றதே ஒரு பெரிய விஷ்யம் நம்பிக்கை இல்லாம எத்தனையோ எடத்துல ஏமாற்றதுது இருக்கு அந்ததுக்கு ஏதாவ்து சின்ன சின்ன வேலைகள் பண்ணி எதாவ்து வீட்டுக்குன்னு ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணணுன் நெனச்சிட்டுதா வீட்ல இருக்கிற பெண்கள் எதாவ்து ஒர்க் பண்ணனு இப்ப நெறைய இப்பல்லா வீட்ல இருந்தே பண்றாங்க என்ன பிஸ்னஸ் பண்றாங்க முதலீடு போட்ற துக்கு முதலீடே இல்லாம பிஸ்னஸ் பண்றாங்க காரண என்னன்னா ஃபுல்லா செயலிகள் அதிகமா வந்திருக்கனால இன்ஸ்டாகிராம் யூட்யூப்பு அது இது துலு நெறைய வந்துருச்சி அது அது மூலியமா அவங்களோட என்ன ப்ராடக்ட் பண்ணாலுமே என்ன ஒரு பொருள் தயாரித்தாலு ஒன்னு ட்ரெஸ்ஸு, பிளஸ்ஸு துணி வ துணி இது பண்ணாலு அதுல தா பண்றாங்க ப்றோ வீட்ல எதாவது கிச்சன் அதா து வீட்ல எதாவ்து சமையல் இந்த மாரி குறிப்புகள் போட்றது இல்ல எதாவ்து மசாலா ஐட்டம் ரெடி பண்றது எல்லாமே டோட்டல் டாப் டூ பாட்டம் எது சின்ன சின்ன விஷ்யமாரு ந்தாலு ஷேர் பண்றது எல்லாமே அந்த செயலிகள் மூலமா இது பண்றாங்க செயலிகள்னு ஒன்னு அதுனால அது அதுனால வெளியில அவங்ளோட முஹம் தெரி காட்டப்படுது அது வந்து நல்லதா கெட்டதான் தெரியில ஆனா அத தைரியமா ஃபேஸ் பண்றாங்க பெண்கள் வந்து எல்லாத்தயு ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆ ஆனா வீட்ல இருக்கறக்கான இது வந்து கொறஞ்சுக்கிட்டே தா வருது எப்பயுமேமு
ம் அப்படியு அப்படி அவங்க வீட்ல இருந்தாலுமே வீட்டுக்குண்டான வேல எல்லாத்தயுமே அவங் தான தோழி பாக்கறாங்க ப்போ வந்ட்டு ஒரு ஒரு மணி அ அவங்க ருக்காராகட்டு அவங்க வெளிய வேலைக்கு போகும்போது வீட்ட பாத்துக்கறக்குனு ஒரு ஆளு வேணு இல்லைங்க தோழி இப்ப எதுவுமே பண்ணாம இருந்தா வீடு எப்டி இருக்குங் தோழி ஒரு பொண்ணு வந்ட்டு எதுமே பண்ணாம இர்ந்தா அந்த வீடு எப்டி இருக்கு தோழி பாத்தரம் ஆகட்டு, துணி ஆகட்டு சாப்பாடு ஆகட்டு இது எல்லாமே பண்றது வந்து அந்த பெண் தாங் தோழி அது வந்ட்டு எல்லாமே அவங்க அதாங் தோழி பண்ணிட்ருக்காங்க இவங்க வெளிய போய் வேல பண்ணி நமக்கு காசு கொண்டு வராங்க ஆனா வீட்ல இதெல்லா பண்றது வந்து யாருக்குமே தெரிய மாட்டிங்குது அவுங்கள என்ன பேசுவாங்க நீ வீட்ல சும்மா தான இருக்க நீ வீட்ல ஜாலியா தானே இருக்க அப்டி அப்டின் சொல்லிர்றாங்க நம்ம என்ன பண்
இது வந்து கணவரு சொல்றாங்க, குழந்தைகளு சொல்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க என்ன பண்றாங்க வீட்ல சும்மா இருக்காங்க என்ன பண்றாங்க வீட்ல சு இருக்காங்க அப்டினா வீட்டு அப்டினா வீட்டு வேலையெல்லா யார் பாக்கறது வெளிய
அதுதாங்க தோழி அது ஒரு நாள் வந்ட்டு நம்ம பண்ணாம இருந்தா அந்த வீடோட நெலமைய அவங்க கொஞ்சோ யோஸ்ச்சு பாத்திருந்தாங்கன்னா இதெல்லா அவங்க பேச மாட்
ஆமா வீட்ல இருந்து டாப் டூ பாட்டம் கா லைல ஒரு ஃபை ஓ கிளா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சலருந்து நைட்டு ஒரு பத் து மணி வரைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்றது அவங்களுக்கு தா தெரியு அதுல நடுவுல இருப்போ அதுல நடுவுல ஒரு ஒரு மணி நேரம் வந்து கிடைக்கு அ ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிம்ஷோ
அதாய்ங் தோழி இப்பிடி சொல்ற இப்பிடி சொல்ற ஆண்களெல்லா என்ன பண்ணனுனா நீங்க வந்ட்டு ஒரு நாள் வீட்ல வேல செய்ங்க நாங்க வெளிய வேலைக் போறோன் சொல்ட்டு ஒரு நாள் ரொம்பல்லா வேண்டா ஒரு நா அவங்கள வீட் ல இருக்க வெச்சு நம் அந்த வேலையெல்லா செய்ய சொன்னம்ன்னா அவுங்களுக்கு தெரியு ஸ் தோழி அப்பறோ நம்ம என்னென்ன வேல எவ்வளவ் செய்யறோ
அது அது அது வந்து ஒன்னு வேண்டா தோழி நீங்க அ ஒரு நாள் சொல்றீங்க ஒன்னு வேணா ஒரு ஒரு கடைக்கு போறோ அ ஒரு வெளியில நாங்க போறோ பசங்கள பாத்துட்டு ஒரு ரெண்டு மண் நேரோ இல்ல ஒரு ஒரு மண் நேரோ வச்சிருந்து சமாளிக்க சொல்லுங்க யாருமே பண்ண மாட்டாங்க யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஒன்னார் சரி அ தயு விட்ருங்க அதயு விட்ருங்க நம்ம வீட்லயே இருக்கோ நம்ம கிச்சன்ல வேல பாத்தது சமையலறைல நம்ம சமையல் பண்ணிக்கிட்ருக்கோ ஜஸ்ட் ஒரு ஊ மணி நேரம் பசங்களுக்கு பாடத்த எடுக்க சொல்லுங்க பாடத்த கவனிக்க சொல்லுங்க பாடத்த வந்து
ஹலோ ஹலோ ஹலோ
அ
தோழி நீங்க நெட்வொர்க் கெடைக்கிற எடத்துல வந்து பேசுறீங்களா
இல்ல சுத்தமா கேக்கலியா தோழி
சுத்தமா கேக்கல இப்பத கேக்குது
ஹலோ
தோழி கேக்குதா அ தோழி கேக்குதுதா அ கேக்குது தோழி அதுதா அது அந்த ஒரு ஒரு மண்நேரத்துல பச பசங்கள பாத்துக்க சொன்னா படிக்கிற வைக்கிறதுக்கு சு சுத்தமா உட்கார மாட்டாங்க பத்து நிமிஷம் உட்காருவாங்க பத்து நிமிஷம் பாத்துட்டு ஏ முடியல நீயே பாத்துக்கோ இந்த வார்த்தைய சொல்லிட்டு போறவங்கதா அதிகமா இருக்கு இருக்காங்க தவிர பசங்கள பாத்துக்க மாட்டாங்க இது ஆனா
ஆனா அங்களுக்கு கெடைக்கிற பேர் பாத்தீங்கன்னா நீ சும்மாதான இருக்க நீ ஒண்ணுமே பண்றதல்ல வீட்ட பாத்துக்கறது தானே உன்னோட வேல நீ வீட்ட பத்துக்காம என்ன பண்ற இதெல்லாமே சொல்லுவாங்க ஒரு மிஸ்டேக் மட்டு நம்ம பண்ணிட்டோம்னா உனக்கு இத்தான வேல உனக்கு இத விட்டா வேற வேல என்ன இருக்கு இதெல்லா பேச வாங்க தோழி ம் இப்ப ஒரு கொழந்தை வந்துட்டு எதாவ்து அந்த கொழந்த வந்துட்டு எதாவ்து எடுத்து எதாவ்து இப்ப கை கொழந்தையே இருக்கட்டு அந்த கொழந்த வந்துட்டு எதாவ்து முக்குலையோ வாய்க்குளையோ எதாவ்து எதாவ்து வேல செஞ்சுட்டு இருக்கன இந்தந்த கொழந்திக்கு எதாவ்து அடிபட்டுருச்சோ இந்த மாரி டைம்லல்லா பாத்தீங்கன்னா நம்மளதா புடிச்சு திட்டுவாங்க
அத விட தோழி அது ஒண்ணு இருக்கு நீங்க சொல்றது அது ஒண்ணு இருக்கு கடைக்கு போனதா நம்ம பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம ஒரு எடத்துல போய் துணிய பார்த்துட்டு இருந்தா நம்ம பசங்க அந்த ரோல நிக்க மாட்டாங்க ப பத்தாவது ரோல போய் வெளையாட்டு ஜமான்ல நிப்பாங்க அவுங்கள பாக்குறத விட உனக்கு என்ன வேல அங்க போய் நின்னூ சண்ட போடுவாங்க இங்க வீட்ல வீட்லயு வந்து வீட வாங்கறது மட்டு இல்ல கடைக்கு போனாலு அ என்னமோ என்னமோ நம்ம மட்டுதா நமக்கு மட்டுமா சொந்தோ மாரி நா அவங்களுக்கு எதுவுமே சம்மந்தமே இல்லாத மாரி அவங்கள பாக்கறத விட உனக்கு என்ன வேலனு கேட்பாங்க அதுவு கடைலையே திட் திட்டு வாங்கனு அதுதா அந்த மதிப்பே இல்லன்றது பொ பெண்களுக்கான மதிப்பு குறையறதுக்கு காரணமே இதுதா தோழி
அதா தோழி இன்னுமே சில ஆண்கள்லா அப்டிதாங் தோழி இருக்காங்க ஆனா சில ஆண்கள்லா மாறிருக்காங்க தோழி நா பார்த்த வரைக்கு சில ஆண்கள்லா மாரி க்காங்க தோழி சில இந்த இந்த மாரி சில ஆண்கள் ல்லா என்னன்னா நம்ம வந்து கொஞ்சோ விழிப்புணர்வா இருக்கணு தோழி அவங்க அப்டி மெறட்டும் போது நம்மதா அவங்கள வந்து அ எதிர்த்து பேசுனோனா நாளைக்கு அவங்க அந்த மாரி பேச மாட்டாங்க தோழி நம்மதா பேசு நம்ம பேசுறதுலதா இருக்குங் தோழி
நம்ம என்ன பேசனாலு தோழி அவங்க நம்ம வந்து அ அ கண்ட்ரோல் பண்றதுக்கு தா பாக்கறாங்க ஆனா நம்ம மேக்சிமம் ஆ இவுங்ககிட்ருந்து வெளிய வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல அட்லீஸ் இப்ப இருக்ற ஜென்ரேஷன் தெளிவா இருந்தாலே
அஸ் இப்ப இருக்கற ஜென்ரேஷன்லா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெளிவாதாங்
ஆ ஏனா நெஜமாவே அவுங்க வந்து கூட இருந்து எல்லாமே பாக்குறாங்க வேலையு ஸ் சமமா எடுத்துக்கிறாங்க அப்டின் இருக்க அது நல்லாகுது பழைய இது த ம தலைமுறைகள்லா எல் லா வேலையு ப பண்ணது குடிச்சது எல்லாத்தியு அங்கங்க அப்பப்டியே போடுது நம்ம என்னமோ அ இவுங்க என்னமோ அ ஜமீன்தார் வீட்லருந்து வ ந்த மாரி நம்ம என்னமோ இங்க அ இவுங்குளுக்கு வேலை செய்ய வந்த பணி பெண்கள் மாரியு நடந்துக்க மார்ருக்கு தோழி
ம் ஆனா இப்ப இருக்க ஆண்கள்லா பா த்தீங்கன்னா அப்ப வந்துட்டு அவுங்க அப்பா அவுங்க அப்பா அவுங்க வீட்ல அவுங்க தனியா இருக்கம் போதல்லா பாத்தீங்கனா அவுங்க அப்பா மதுபானம் அருந்திட்டு அவுங்க அம்மா கிட்ட நடந்துக்கிற விதமாகட் டு அதெல்லா பாத்து வளந்த ஆ ஆண்களா இருந்தாங்கன்னா இப்ப இருக்கற ஜென்ரேஷன்ல நல்லா பொழச்சுப்பாங்க தோழி
ஆ இல்லல்ல அந்த மாரி அவுங்க வீ அவுங்களுக்கு வர்ற அவுங்களுக்கு வர்ற மனைவி க்கி அவுங்கள அந்த மாரி பண்ண மாட்டாங்க ஏனா அவுங்குளுக்கு அது நல்லா பாடமா இருக்கு இந்த மாரி நம்மவ நம்மளுக்கு வர்றவங்கள ஆ நம்மளுக்கு வர்ற மனைவிய நம்ம
அ அப்டின் சொல்லிட்டு அவுங்க அந்த தப்ப
கண்ணு முன்னாடியே பாக்கறாங்கள்ல கண்ணு முன்னாடியே அடிக்கிறாங்க ஒதைக்கிறாங்க இந்த மாரி வேல வேலயெல்லா பாத் இப்பையு நட க்குது தோழி ஒரு சில வீட்டுகள்ல நடக்கதா செய்து அ நடக்குது அந்த மதுபானோ குடிச்சி ட்டாங்கனே தாலைக்கி என்ன ஏ என்ன ஏறுதுன்னு தெரியாது அடிவிழு ஆனா காலைல ஒண்ணுமே தெரியாத மாரி மா இருக்கறாங்க இது தேவையா அதுக்கு அது குடிக்காம இருந்தாலே நீ இருந்துட்டு போலா தோழி
செரிங் தோழி நம்ம காலம் முடிந்தது இன்னொரு தலை பிரசவ நன்றி தோழி
நா தோழி